எப்பிடி இருக்கேங்க தோழி
என் தோழி நீங்க எப்பிடி இருக்கீங்க
அம்மா நாளா இருக்காங்க தோழி இப்ப வந்து ரத்த சம்னமா வந்து பேசலா அப்படின வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிறு வயதிலியு சரியில்ல அவருக் நம்ப வந்து ஒரு ஒரு வேலைக்கு போகுபோது சரி பரபரப்பா நம்ப வந்து ஒரு ஹ ஒரு பொது இதுலதா வந்து போறோ அப்புடிங்கிற பட்சத்துல நறைய சமயங்கள நம்ப லேட் வந்து போய் ஒரு பஸ் வந்து பொது பேருந்து வந்து தவற விடுறதா ஆகட்டு அதே மாரி வந்து ஒரு பொது ஆட்டோல தா போறோ அப்பிடின்னா அத தவற விடுறதா ஆகட்டு அந்த மாரி சில நிகழ்வுகள் வந்து ஏதாவது நடந்திருக்கும அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்தது உங்களை வச்சா இந்த டைமி நம்ம இந்த ஆபீஸ் போ முடியலியே ஒரு இண்டர்வியூ அட்டன் பண்ண முடியலியே அந்த மாரி வந்து நடந்தத ஏதாவது பத்தி சொல்லுங்க தோழி கேட்போம்
கண்டிப்பா உம் அந்த மாதிரி வந்துட் எனக்கு ரீசன்டா எதுவு நடக்கல ஆனா வந்துட்டு நம்ம ஒரு எடத்துக்கு போகுணுனு சொல்லிட்டு நமக் பிளான் பண்ணிருப்போ ஆனா வந்து நம்ம ஒரு இன்னொருத்தர் கூட ஒரு பேமிலியோட போறோ அப்புடின்னு ஒரு சுச்சுவேஷ வரும்போது அவுங்க வந்துட்டு நான் கரெக்ட் இந்த டைம்க்கு வரே அப்புடினுண சொல்லிட்டு சொல்லுவாங்க கடைசியில பாத்தா அவுங்க வந்துட்டு ரொம்ப லேட்டா வருாங்க நம்ம ரொம்ப நேர வெயிட் பண்ற மாதிரி ஆயிடு அந்த மாதிரி எனக்கு எப்பயு வந்துட்டு ஒரு சில டைம் நடக்கு நா அப்பதா யோசிப்பே என்னட நம்ம கரெக்டா நம்ம அம்மா வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு எல்லாமே பண்ணிறோ பட் நம்ள வந்துட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு ஒருத்தவுங்க எப்பிடி லேட்டா வாங்கவே எப்புடி அவுங்களால வந்து இந்த மாரி பண்ண முடியுது அப்பிடினு சொ சொல்லிட்டு யோசிருக்கே பட் என்ன என்ன பொறுத்த வரைக்கு நா வந்துட்டு முடிஞ்ச வரைக்குமே கரெக்ட் டைம்க்கு வந்துட்டு போயிடணு அப்பிடினு சொல்லிட்டு அது வந்துட்டு எவ்ளோ நேரமா இருந்தாலு அப்புடினு சொல்லிட்டு நா வந்துட்டு முன்னாடி பிளான் பண்ணி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு ஆஹ எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ண கொஞ்ச ஒரு ரெண்டு மூணு மணி நேர முன்னாடியே எந்திரிக்கிற மாரி இருந்தா கூட பரவாயிலன்னு சொல்லிட்டு நா பிளான் பண்ணி பண்ணிருவே பட் சில பேர் வந்துட்டு அத வந்து கரெக்ட் ஃ பாலோ பண்ண முடியாம அந்த மாதிரி வந்துட்டு நறைய ந பேஸ் பண்ணிருக்கே அப்பிடினு சொல்லிட்டு சொல்லலா ம்ஹ கரெக்டா நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஒரு ட்ரிப்புக்கு போலா அப்பிடின்டு சொல்லிட்டு பிளான் பண்ணோ அதே மாரி பிளான் பண்ண மாதிரி காலில வந்துட்டு ஒரு ஒரு மூணு மணிக் இப்பிடி அந்த மாதிரி எந்திரிக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த மாரி தா வந்து நா வந்துட்டு ஒரு ஆபிஸ் நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தே அந்த மாரி நேரத்துல என்ன ஆகு நமக்கு வந்துட்டு காலையில ஸ்ப்டா வந்துட்டு ஒரு இருக்கு காலையில ி இருக்கும் போது அந்த டை கேப் வரும் அப்ப என்ன ஆகும்ன நம்ம வந்து நாலு மணிக்கு இப்ப மூன்ற மணிக்கு டு நாலு மணிக்கே கேப் வந்துரு அப்ப வந்துட்டு என்ன பண்ணுவோனா அதுக்காக சீக்கிர எந்திருக்கனு தலைக்கு குளிக்கனு என்னப்பன்னுவே காலையில ரெண்டர மணிக்கே எஞ்ச்சுட்டு குளிச்சுட்டு தலையெல்லா முடியெல்லா காய வச்சு ஒரு அரை மணி நேர இதுக்கு முன்னாடி ரெடி ஆட்டு உக்காந்து அதுக்கப்புறமா கேப் வந்து கரெக்ட் டை அந்த அங்க அந்த டிரைவர் அந்த அங்கிள் சொல்லுவாங்க இந்த மாரி எப்பிடிமா இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டு கரெக் டை எஞ்ச்சு இவ்ளோஹ சீக்கிரமா வந்துட்டு ரெடி ஆயிடுற வேற யாரு எப்பமே இந்த டைமக்கு வரவே மாட்டேங்கிறாங்க அப்பிடின்ற மாரி சொல்லுவாங்க எனக்கு அப்போ நினைச்சப்பே எப்பிடி அந்த மாரி ஒருத்த நம்ப வந்து தேவயில்லாம வெயிட் பண்ண முடியு அப்பிடினு சொல்லிட்டு நெனைச்சுப்பே சில பேர் வந்துட்டு அத பத்தி எல்லா பெரிய விஷயமா நெனைக்க மாட்டாங்கள் சேரி வெயிட் பண்ணட்டு டிரைவர் தானே அப்பிடின்ற மாரி நெனச்சுப்பாங்க அந்த மாரி எல்லா கூட நடந்திருக்கு தோழி உங்களுக்கு அந்த மாரி ஏதானு நடந்திருக்கா
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னதுல இருந்து தெரியுத நீங்க வந்துட்டு அப்பே எவ்ளோ ஒரு பன்சுவாலிட்டி வந்து அஹ நீங்க வந்து இது பண்ணுவீங்க அப்பிடின்ட்டுனு ஆஹ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தோழி நா எல்லாத்துலயுமே வந்து ஒரு லேட்டா தா வந்துட்டே செயல்படுற ஒரு ஆளு ஆரம்பத்துல இருந்து அப்புடிதா இப்போ சமீபத்துல வந்து பா பாத்தீங்கினா நறைய விஷயங்கள் அப்புடி நடந்திருக்கு ஆனா இப்போ வந்துட்டு ஒரு கடைசியா நடந்தது எப்போ அப்புடினு வந்து பாத்தீங்கினா இந்த ஆண்டு புத்தாண்டு அப்போ வந்து பாத்தீங்கினா ஒரு பன்னெண்டு மணி வந்துட்டு பன்னெண்டு மணி வரைக்கும அப்போ திருமணம் எனக்கு ஆகலை என் கணவரோட அடுத்த மாசம் திருமணம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயம் வந்து ஆயிருந்தது சேரி அப்புடினு சொல்லிட்டு வருஷ தொடக்கம்னு சொல்லிட்டு வருஷ தொடக்க நம்ம கணவ கிட்ட பேசிட்டு இருந்தோ அப்புடின்னு நல்லா இருக்கும்ன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு ஒரு பன்னெண்ட வரைக்குமே பேசிருந்தோ நானு என் கணவரு போன்ல வந்து பேசிருந்தோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கினா கரெக்டா ஒரு ரெண்டு மணிக்கு வந்துட்டு அவரு சொன்ன இந்த மாரி வெளிய ஏர்கெனமே முடிவு பண்ணவச்சது தா இந்த மாரி நானு அம்மாவு அப்பிடினு வந்துட்டு வெளியே இன்னொரு பக்கத்து மாநிலத்தில இருக்கிற கோயிலுவரோ போயிட்டு வர்லாமுனு சொல்லிட்டு வருஷ தொடக்கத்திலே வந்துட்டு சிறப்பவே ஆரம்பிச்சோம் அப்போ என் கணவர்சொன்னாரு பன்னெரை மணிக்குங்கு தூங்குறோ ரெண்டு மணிக்கு எனக்கு எழுப்பிச்சு விடு மறுபடியு எனக்கு போன் பண்ண அப்புற வந்து நா ஒரு ரெண்டு வார்த்த பேசிட்டேனா ந எனக்கு வந்து முழிப்பு வந்துரு அப்பிடினு சொி சொன்னாரு தோழி பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு தோழி
ஆஹ சரி ஓகே ம்
ஆஹ அப்புடி இருக்கு போது வந்து பாத்தீங்கினா சேரினு சொல்லிட் ஏ என் கடணவர வந்து கரெக்டா ஒரு ரெண்டு மணிக்கு ரெண்ரை மணிக்கு அ சுட்டு எங்க அம்மாவு எழுத் சுடும் போது எங்க அம்மாக்கு கொஞ்ச நேர தூங்கிட்டு நால் மணிக்கு தா லேட்டா எந்திருச்சாங்க நம்ப என் கணவர் வந்து ரெடி ஆயி வந்துட்டாரு அவுருக்கு வந்து சரி பஸ் டை எல்லாருமே குடும்பத்தோடு போறோ திருமணத்து முன்பு ஒரு ஆர்வம் வந்திருக்கு இல்லிங்கிலா அ மாரி ஒரு ஆர்வ ரூமு இருந்தது சேனு சொல்லிட்டு அப்போ வந்து என் கணவர் என்ன சொல்லி இருந்தார்னா வந்துத்தையும் வ ரண்டு பேரும் வந்து சேரிகட்டணும்மத்தபடி எதுவுமே வ கட்டக்கூடாது நீங்க வந்து சுடிதார்ல வந்தா அளவுட எல்லா கெடையாது அப்புடினு சொல்லிருந்தாரு ஆனா அவுருக்கு வந்து இந்த சேலை கட்டணு நாங்க ரெண்டு பேரு சேலைல வரணும் அப்புடிங்கறது விருப்பமா இருந்துருக்கு அதசொல்லாம சுடிதார் நாட் அளவொடு சொல்லிட்டு இருந்தாரு சேரி நாங்களு வந்துட்டு எங்க அம்மா சேல அவுங்களுக்கு கட்டிட்டு வந்து டன் எனக்கு கட்டணுங்க போது அவுங்களுக்கு கட்டுறக்கு கொஞ்ச சிரமப்பட்டாங்க உ சேரி சொல்டே கணவர் மூண்று மணிக்கு ரெடியா ஆயாச்சு ரெடிகிட்டு ஃபோ இந்த மாதிரி கிம்பட்ட நான வேணும் வரட்டா அப்படின்னு கேட்டா எ வீட்டல வந்து நாங்கள்தான் துணிமாத்திட்டு இருக்கோம்ல ஏன்னா சேல கட்டணுங்கும் போது நமக்கு அதை ஃப்ரீயா ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அதுாக பெட்ரூம்ல வச்சு கட்டாமல் நாங்க வந்து ஹலுக்கு எடுத்துட்டு வந்து கட்டிட்டு இருந்தோம் டோர் எல்லாம் களோஸ் அந்த நாலு மணி நேரத்து யாரும் நடமாட்டமோ இரு அதனால சேரினு விட்டாச்சு சேரி இருங்க இன்னு நாங்க ரெடி ஆகல கூப்புடுற அப்புடினு சொல்லி ஒரு மூணு கால் பக்கம என் கணவர் பண்ணிட்ட இருந்தாரு மூணதுந்து கூப்படுற இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்னோட கணவருக்கு வந்து சங்கட்டம் என்னோட இது திடீர் போயானண்றது திமண ஆனதுக்கு அப்புற கூற்ற திருமக்கு முகூறதுற இனால வந்து அவருக்கு ஒரு த கூட போானு அப்புறம் அளவுக்குனதுறம் ச எங்க அம்மா கூப்புடசொன்னாங்க அப்புற போன் பண்ணி கூப்டதுறதுக்கு அப்புற கணவருக்கு அப்பதான்ந்த சனு சொல்லிட்டு கிளம்பி வந்தாருகன்னொருமக்குறீங்க எங்க கணவரோட வழக்கப்படி குடும்ப வழப்படி திருமணமான அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு வந்து அழைச்சிட்டு போறது பொன்னையு மாப்பிளையம வந்து அழைச்சிட்டு போயில் குலதெய்வத்து கிட்ட வந்து வேண்டு அஹ் சரண வேன்றது வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு இது அதனால சர ஆகன் திருமணமான அடுத்த நாளை அந்த இரவு முடிச்சுட்டு பகல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க குடும்பத்தோட போகனும்ம் அப்ப அந்த சமயம் அம்மானாலும வர முடியல நானும் எங்க அத்தை அதுக்கப்புறம் அத்தைையும் வந்து அப்ப வீட்டுலதான் இருந்தாங்க அத்தை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் அதுக்கப்புறம் எங்களோட கணவரோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துருந்தாங்க சேரின்னு நாங்க வந்து போனோம் அப்பவுமே வந்து பாத்தீங்கினா என் கணவர் தா டக்குன்னு ரெடியாயே வந்து நின்னாரு என்னதான முன்னாடி நாள் வந்து கல் கல்யாணம் ஆயிருந்தாலும் அடுத்த நாள் வந்து கரெக்டா அவர் வந்து ரெடி ஆயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேர வரைக்கு எங்க வீட்டு இருக்கிற ஆளுங்க வந்து ரெடியே ஆகல ரெடி ஆகாம தெக்க வடக்க நடந்துகிட்டு சேரி கட்டுறது ஏன்னா எல்லாருமே வந்து அப்போ சேரி தா கட்டிக்க இருந்தோ ஏன்னாஹ ஒரு கோயிலுக்கு போறோ அப்பிடிங்கும் போது எனக்கு வந்துட்டு ஒரு ஆள் சேலை கட்டி தா விடணு எனக்கு வந்து கட்ட தெரியாது அதனால அவுங்க அவுங்களுக்கு கட்டி எனக்கு கட்டுறது வந்து ரொம்ப சிரமமா இருந்தது என் கணவர் ரெடியாயி வந்து உக்காட்டு உட்கார்ந்து குரு குருன்னா அவர் வந்து யாரையு கட்ட முடியாது இல்லைங்களா உருமையான ஆள் நா மட்டுதா எனைய மட்டும்தா தி ரெடியாகனு அது திருமண வந்து நேத்து தா இருக்கு போது திட்டவும் முடியாது சேரினு உக்கார்ந்து சீக்கிர ரெடியாகுக டைம் என்னாச்சி டைம் என்னாசு ஒரு மணி நேர ஒன்றரை மணி நேர என்ன வச்ச செஞ்டாரு நானும் பாக்குற வரைக்கு பாத்துட்டு அதுக்கப்புற என்னாலயையு முடியல அதுக்கப்புற நானு என் அண்ணன் கிட்டல்லா சொல்லி கொஞ்ச சீக்கிர ரெடிய ஆகுது சீக்கிர ரெடி ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புற கடைசியில எல்லாத்தையு ரெடிய ஆாக வச்சு எப்புடியோ வந்துட்டு கூட்டிட்டு போக வச்சாச்சு அதுதா வந்து கடைசியா நா வந்து ஒரு நேர இது பண்ணது அதுக்கப்புற வந்து பாத்தீங்கின்ன இப்ப கூட நா எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப எங்க மாமியார் வீட்டுக்கு போறதா இருந்தாலு சரி என் கணவர் கூப்பிட்ட உடனே நா வந்து ரெடி ஆகி நின்றுவே அந்த மாதிரியா எப்ப வந்து எத சொல்லுவாருன்னு தெரியாது திடீர்னு நம் வெளியே போலா திடீர்னு அவ ஒரு பயண போலா அப்புடும்பாரு திடீர்னு அத்த வீட்டுக்கு போகலா மாமா வீட்டுக்கு போகலா பழாயங்க பழாம் அதனால எப்பவுமே வந்துட்டு நம்ம அதுக்கேத்த மாரி முன்னேற்பாடோட இருக்கு இருக்கிறது அவசிய எம்னா எனக்கு இப்பதான் தோழி புரிய வந்தது
கண்டிப்பா ஏன்னா வந்துட்டு நம்ம லைஃப்ல இந்த மாரி விஷயங்க பங்க்சுவலா இருந்தோனா நம்ம நம்ம நறைய விஷயங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்ட் டைமுக்கு நடக்கு அப்பிடினு சொல்லிட்டு நா எப்பியுமே நம்புவே எப்பியுமே நம்ம லைப்லயு வந்துட்டு எதுவு வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு பண்ணாம எப்படி வேணாலு இஷ்டத்துக்கு இருக்கு இருக்கலா இஷ்டத்துக்கு பண்ணலா அப்பிடின்ற ஒரு மைண்ட செட் இருந்துச்சுன்னா நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்களு வந்துட்டு எப்பியுமே கொஞ்ச லேட் ஆகிட்டே இருக்கு அப்புடினு நெனைப்பேன் ந இப்ப இந்த டைக்கு பண்ணு இந்த டைக்கு பண்ணிதா ஆகணு அப்பிடினு சொல்லி ஒரு மைண்ட் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம எந்த விஷயங்களா இருந் கரெக்டா பண்ணிடோம்னா நம்ம எல்லா விஷயங்களுமே அதுக்கேத்த மாதிரி ஒரு செடூல் படி வந்து கரெக்டா நடக்கும் அப்படினு நம்மல சுத்தி இருக்கரவங்கலு அதே மாதிரி இருந்துட்டாங்கனா கரெக்டா நல்லா இருக்கும் பட் நம்ம ஒருத்தர் வந்துட்டு கரக்டா இருந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு எந்த டைமுக்கு வேணாலாம் நடந்துக்கிறது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம தான் அப்படி பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி பங்க்சுவலா கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இருப்பேன் ஆனா வந்துட்டு எங்க அக்கா பாத்தீங்கன்னா வந்துட்டு இஷ்டத்துக்கு டைம் வந்துட்டு் இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு லேட் ஆ வரது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கோவம் வரும் ஏ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பட் நான் இப்படி இருக்கிறதுனால என் ஹஸ்பண்டும் வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு ரெடி ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவங்களும் பாலோ பண்றதுனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கரெக்டா இருக்கு நாங்க ரெண்டு பேர் அப்படி இருக்கறனால இங்க பார்த்து என்னோட பையன் இப்ப வளர்றதுனால அவனங்க இந்த டைமுக்கு போகணும்னா அந்த டைமுக்கு போகனுமுன்னா ஒரு ஹப்னவர் ஒன் அவரா இருந்தாலும் முன்னாடியே எந்திரிச்சு ரெடி ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுவான் சோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள வந்துட்டு கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி ஆஹ் கரெக்டா கொஞ்சம் இதுவா ஆஹ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்ன்னா நம்ம நினைக்கிற விஷயங்களும் வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி கோர்வையா கரெக்டா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது நிறைய விஷயம் பயனுள்ளதா இருந்தது இப்ப உங்க கூட இருக்கிறனால உங்க கணவர் வந்து உங்களுக்கு ஏற்ப வந்து மாறிட்டாரு ஆனா இங்க எப்படி அப்படின்னா என்னோட கணவர் வந்து நான் என்னதான் வந்து பன்சுவல் ஆனாலும் அவர் வந்து பார்த் பாத்திங்னா இப்ப வேலைக்கு லேட்டா போறது எட்டரை மணிக்கு கெளம்பனும்னா எட்டே முக்காலுக்கு கிளம்புறது ஒன்பது மணிக்கு கிளம்பறது அந்த மாதிரி அவரு தலையில வந்து மாறிட்டு வராரு என்னன்னு தெரியல ஆஹ் சரி போனாது திட்டு வாங்க மாட்டாரு அவர் வந்து பாத்தீனா பல் புல் வந்து பீல்ட் ஒர்க் தான் ஆபிஸ் ஒர்க்னு கிடையாது எப்பயாச்சிதா ஆபிஸ் ஒர்க் வருவாரு சோ பீல்ட் ஒர்க்கு போது சைட் போய் விசிட் பண்ணணும் அங்க வந்து ஒழுங்க வேலை நடக்குதா என்ன ஏதுன்னு பாக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட வேலையை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்குவாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லீவ் போடணும்னு அவருக்கு அவசியமே இருக்காது பெருசா ஆனா வந்து திடீன்னு ஒரு நாள் ப்ரீயா இருந்தா சரி நம்ம வெளியே போலாம் இன்னக்கு வெளிய போலா வேலை பெருசா அதெல்லா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த அந்த ஒரு பொறுப்புங்கிறது வந்து இப்ப குறைஞ்சிட்டே வருது என் கூட பழகுறதுனால அது என்னன்ன தெர்ல பாத்துக்கலாம் சரிங்க தோழி இன்ன ஒரு வாட்டி வாய்ப்பு கிடச்ச கண்டிபா பேசு லாங்க தோழி நன்றிங்க தோழி